வணக்கம்
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க உடல்நிலை எல்லா சரியா பரவாற இல்லையா உங்களுக்கு நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே
ம் சாப்ட்டீங்களா தோழி
ஆ சாப்ட்ட தோழி எப்டி இன்னிக்கு நாள் எப்டி தொடங்கிருக்கு
இன்று நாள் நல்லா இருக்கு உங்களுக்கு எப்டி தொடங்கிருக்கு இன்னைக்குதா பள்ளிகள் திறந்திருக்கு
கண்டிப்பா இன்னிக்குதா ஏ ஏதோ வந்து பெரிய விடுதலையான மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா இன்னிக்கு பிள்ளைக எல்லா வீட்லே இருந்தாங்களா ஒரு ரெண்டு மாத கிட்ட இருந்தாங்க அது என்னதான ஒரு இல்லத் தரசியா இருக்கும் போது ஒரு வேலை சுமை வந்து அதிகமா தா இருக்கு விடுமுறைனா எல்லாரு வீட்ல இருப் பாங்க
ம் இப்போ உங்களுக்கு கொஞ்சோ ஒரு ஒரு அதாவது கொஞ்சோ ரிலாக்ஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு பல் மாணவர்கள் அதாவது குழந்தைகள் எல்லா போயிடுவாங்க கொஞ்சோ ஓய்வு எடுக்கறக்கு சிறிது நேரோ கெடைக்கு உங்களுக்கு சமயலும் காலைலே முடிஞ்சிடு அதனால கொஞ்ச உங்களுக்கு சுலபமா இருக்குல
ஆமா கண்டிப்பா இதே சமயல் தா வந்து விடுமுறை நாள்லமே இருக்கு ஆனா எப்டின்னா அந்த நாள் முழுவதுமே சமச்சுக்கிட்ருக் க்கு மாதிரி இருக்கு வேல செய்ற மாதிரி இருக்கு
காலை வேலையில தனியா சமைக்கணு மதிய வேலை தனியாக அடுத்து இரவு டீக்கி ஸ்நாக்ஸ் அப்புறமா ராத்திரி வேலை இந்த மாதிரி நாலு வேலையும் தனித்தனி சமையல் மாதிரி இருக்கு இந்த நேரங்கள்ள உங்களுக்கு ஒரே நேரத்துல இரு வேளைக்கான சமையல் காலைலயே முடிஞ்சி திருந்தானே
ஆமா கண்டிப்பா அதுதா ஏதோ ஒரு பெரிய விடுதலையானர் மாரி இருக் க்கு ஒரு சுமை குறைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா அதே பாருங்களே நானு ஒரு நாள் முழுவது வேல செய்துகிட்ருப்ப இன்னக்கி பள்ளி அப்டின்னோனே இது ஒரு இ ஏழு மணிக்கிட்டவே முடிஞ்சிடுச்சி எல்லா வேலையுமே முடிச்சிட்ட ஆஹ நான்மிஸ்
ஏழு மணி முடிஞ்ச வேலை வந்து உங்ளுக்கு பத்து மணிக்கு அப்பறமா சும்மா சிறு சிறு வேலைகள் சிறு இரண்டு மூணு பாத்திரங்கள் வீடு சுத்தம் செய்தல் இல்லன்னா பா துணி துவைத்தல் இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இதுல மட்டு தானே உங்ளுக்கு இருக்கு அது உங்ளுக்கு சுமையாக தெரியாது தானே
ஆமா அது ஏதோ ஒரு சுமை குறைஞ்ச மாதிரிதா இருக்கு அதே ஒரு ஒரு புத்துணர்ச்சியாவுமே இருக்கு இவ்ளநாள் ஒரு அதே சோம்பலா இருந்த மாரி இருந்தது து நல்லா இருக்கு அதா இன்றைய நாள் வந்து அப்டி தா தொடங்கியிருக்கு எனக்கு
புரியுது அத விட உங்ளுக்கு வருத்தமு அதிகமா இருக்கு கொழந்தைகள் கூடயே இருந்துட்டு இப்ப பள்ளிக்கு சொல்லும் போது பிள்ள கெழந்தைகள விட்டுக் கொஞ்ச பிரியிற மாதிரி ஒரு மன வருத்தங்கள் இருக்கும்
ஆமா கண்டிப்பா அப்டிதா இருந்தது எனக்கு என்னோடய கெழந்தைளுமே போகும்போது அவங்களுமே ஒரு பயங்கரமா பேசிட் போனாங்க கஷ்டமா இருக்குமா பள்ளி போவே பிடிக்கல எனக்கு அப்டிங்கிற மாதிரி இருந்தாங்களா அதுக் கொஞ்ச ஒரு மாரி வருத்தமா இருந்தது
ஏனா இரண்டு மாதங்கள் கூடயே இருந்து விளையாடி பேசிக்கொண்டு சண்டை போட்டு அடி வாங்கி இருந்துட்டு அவங்க தனி போகும்போது வருத்தமாக தா இருக்கும் ஆனா காலையில போகும்போது ஒரு வருத்தமா போவாங்க இது மாலை நேரத்தில் திரும்பும்போது ஒரு புத்துணர்ச்சியோட வருவாங்க நண்பர்கள பாத்த சந்தோஷம் புது நாள் முதல் நாள் அந்த ஒரு சந்தோஷத்துல வருவாங்க காலையில என்ன சமைச்சீங்க தோழி
காலையில நான் வந்து கொழந்தைங்களுக்கு வந்து இட்லி சமச்ச இட்லியும் கார சட்னியு வச்ச அப்ரோ மதிய உணவு வந்து சாம்பாரு அப்ளோ அப்ரோ பொரியல் அப்டி வச்சி குடுத்த என்னதா நம்ம சா இருந்தாலு கொழந்தைங்க அத விரும்ப மாட்டங்கறாங்க அந் சாம்பார் சாதம் அதெல்லா வந்து அவங்களுக்கு விருப்பமே இல்ல
காய்கறிகள வெறுக்குறாங்க இப்போ உள்ள கொழந்தைகள் எல்லா
ஆமா கண்டிப்பா ஏ நா சொல்ல போனா இன்னக்கி தா காய்
ஏ ஆ ஹலோ கேக்குதுங்ளா அ ச நீங்க வந்து என்ன பொரியல் வச்சீங்க தோழி
நா பீன்ஸ் பொரிச்ச பீன்ஸ்சு கேரட்டும் போட்டு பொரியல் வச்ச இன்னக்கி தா காயுமே ஆமா இன்னக்கி தா நா காயே சமச்சிருக்க ஏ கொழந்தைங்க அந்த காயே விரும்பறதே இல்ல பாத்துக்கோங்கள காய் காய்கறீயே இன்னக்கிதா சமைக்கிறே காயே வந்து எ பிள்ளைங்க விரும்புறதே இல்ல அது இப்ப ஏ கொழந் கொழந்தைங்கன்னு இல்ல பெரும்பாலான குழந்தைகள் எல்லாமே இப்ப அப்டிதா இருக்காங்க அவுங்குளுக்கு அப்டியே காயினாலே ஒரு மருந்து மாரி இருக்கு
ஆமா தோழி ஒரு சில குழந்தைகள் வேறு ரொம்ப வெறுப்பு உண்டாக்குறாங்க வெளிய உணவுகள அதிகமா விரும்புறாங்க தவிர வீட்டு உணவுகள வந்து வாயில குடுத்தவொன்ன துப்புறது அது ஒரு வயது குழந்தையா இருக்கட்டோ பதினைந்து வளந்து வயது குழந்தகளா இருக்கட்டோ யாருமே விரும் விரும்ப மாட்டறாங்க காய்கறிகள
ஆமா அதா இன்னிக்கிதா அனுப்பி விட்டு இருக்கே என்னோட கொழந்தைகுளுக்கு பிடித்ததுன்னா உருளைக்கிழங்கு பிடிக்கோ காய்கல பாத்துக்கிட் ட்டா அந்த உருளைக்கெழங்கு சாப்புடுவாங்க மத்தபடி அதிகமா காய்கள் வந்து விரும்புறதில்லைங்க அ துதா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு எப்டியே இந்த காய் வந்து நம்ம கொழந்தைகளுக்கு குடுக்கறது அப்டீங்குற மாரி எனக்கு இருக்கோ அது வெரும் விருப்பமே இல்ல அவுங்குளுக்கு ஆமா வெறும் அதிகோ விரும்புறத் திலே அசைவ உணவுகள் மட்டுந்தா இந்த பிள்ளைகள் அதிகோ விரும்புது இப்ப இருக்குற அந்த உணவு முறை அதிகமா வெளில
பட்றாங்க
மீன் சாப்புடுவாங்க அதிகப்படியா நாங்க வீட்ல சமைக்கிறதுன்னா மீன் தா கடல் உணவுகள் அதுதா ஆ இறால் அதிகமா சாப்புடுவாங்க அந்த மாரிதா பெரும்பாலு எடுத்துப்போ
மீன்கள்ல என்னென்ன மீன் வகைகள்
ஆ இது எல்லாமே சாப்புடுவாங்க காணாங்காத்தே ஆகட்டோ அதன் பிறவு பெரும்பாலு வந்து இறால்தா இருக்கோ
ஓ புரியு தோழி இறால் வந்து அதிகமாக ஒரு சுவைய குடுக்கோ அதனால குழந்தைகுளுக்கு அது வரு பாக்குறதுக்கு விசித்திரமா இருக்கிறதுனால சாப்புட்றாங்க
ஆமா அந்த இறால்யே வந்து நறிய வகைகளா சமைச்சுடுவே பிரியாணி வெச்சிருவே சிக்ஸ் டி ஃபை வெச் ச்சிருவே அதன் பிறகு வந்து கொஞ்சம் கிரேவி பண்ணிடுவே அந்த மாதிரியாக விதவிதமா சமைச்சிருவே இறால்ல அது அவங்குளுக்கு வந்து ஆமா
கோழிக்கறி ஆட்டுக்கறி அதெல்லா சாப்புட மாட்டாங்களா தோழி
ஆ சாப்புடுவாங்க பெரும்பாலு அவுங்க விரும்புறது இதுதா அதே மாரி ஆ கடல் உணவுகள மட்டுந்தா அதிகப்படியா விரும்புவாங்க ஆனா சமைக்கிறது கூட அதுதா சீ எங்குளுக்கு கொஞ்சம் அதிகமாவே கெடைக்கும் கோ அப்டீங்கிறதால பெரும்பாலு வந்து கடல் உணவுகள் அப்டி சமைப்போ ஆட்டிறைச்சி அதிகம் கெடையாது கோழி அ து நாட்டுக்கோழி அதிகமா சமைப்போ நாட்டு நாட்டுக்கோழி ஆ ஆட்டிறைச்சி இருக்கு இல்லியா அது வந்து சாப்புட மாட்டோ அவ்வளவா ஆ கோழிக்கறி அதிகமா எடுத்துப்போ ஆ இல்ல சாப்புடுவாங்க இங்கி இங் அந்த அளவுக்கு விரும்பி எடுக்க மாட்டாங்க இதுதா பெரும்பாலு கடல் உணவுகள் ஆமா கடல் உணவுகள் தா
கடல் உணர்வுகள் நல்லதுதா அதுல நல்லா அதிகமான கால்சியம் விட்டமின் இதெல்லா இருக்கனால அது நல்ல உணவுகள் தா இருந்தாலும் அனைத்து அ கடல் உணவுர்களும் குடுத்தீங்கன்னா நல்லது ஏன்னா எறால் மட்டு சாப்ட்டாங்க அப்டின்னா ஒரு சில கொஞ்ச நாளுக்கு அப்பறமா அவங்க அதை வெரு இக்க கூட வாய்ப்பு இருக்கு சொல்லுவாங்க அதிகமா சிறு வயதுல சாப்புடுவாங்க வளந்து வரும் நேரத்துல சாப்புட மாட்டாங்க அப்டின்னு
கண்டிப்பா ஆமா எனக் எனக்கு எப்டி இருக்குன்னா என்னுடைய கொழந்தைகள் வந்து ஆ இந்த அசைவ உணவ விட்டுட்டா நல்லாதா இருக்குன்னு தோணும்
ஒரு இது அதிகமா சாப்பிட்றது ஏன்னா அது சூடு ஒடம்புக்கு வந்து அதிகமான வெப்பத்த குடுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கே எறா
ஆமா ஆ அதே மாறி ஆமா எனக்குமே அது சரி ஒத்துகாதுங்க அந்த இறால் அப்படிங்கிறது ஒரு மாறி ஒவ்வாமையா இருக்கும் ஒத்துக்காது எனக்குமே கூட
அத்தா ஒரு சில பேர் வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி இந்த போலதா வரு ஏன்னா அவங்க இப்ப வயிற்று போக்கு வந்துட்டு அவங்க வாமிட் வயிற்று போக்கு வந்தது அப்டின்னா சரி உடம்புக்கு குளிர்ச்சியா சாப்பிட்லான்னு சாப்புடுவாங்க அந்த குளிர்ச்சி எண்ணாகும் உடம்புக்கு வந்து தணுப்ப குடுத்து ரொம்ப ஒரு கோல்டையு உருவாக்கும் அந்த கோல்ட்ட உருவாக்கி அதுக்கப்றோ ஒரு காச்சல உருவாக்கும் இந்த மாதிரி ஒரு இதுனாலயே ஒரு பல ஒடம்புக்கு சரியில்லாத அளவுக்கு கூட வர வாய் ப்பு இருக்கு ஏன்னா நம்ம நாட்லயு இப்ப எந்த உணவுமே வந்து அ இயற்கையா வரது தில்ல இப்ப எல்லாமே வந்து செயற்கை முறையிலதா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப யரால் கூட ஒரு சில பேர் சேர்க்கையா பண்றாங்க கேள்விப்பட்டிருக்கீங்ளா நீங்க
ஆமா பண்ணைகள்ல எல்லா வளக்கறாங்கங்க இறாளு நானே பாத்துருக்கே எங்க ஊர் பக்கம் ஆ அது அப்டியே பண்ணையிலே செயற்கையாவே வளக்குறாங்க அந்த மாறி இறாளுமே இருக்கு இப்ப இருக் க்கற அத்தா நீ சொன்ன மாறி இந்த உணவு முறை எல்லாமே மாறிடிச்சி அத்தாங்க எல்லாத்துலயுமே கலப்பணம் தாங்க இருக்கு நீங்க சொல்ற மாறி காய்கறில மட் காய்கள்ல மட்டு கலப்பினம் இல்ல இந்த இறைச்சிகளுமே இப்ப கலப்பினம் வந்துருச்சு கோழி ஆகட்டும் இந்த இறால் ஆகட்டும் ஆடை ஆடு ஆகட்டும் எல்லாத்துலுமே
முன்னாடி காலம்ல கோழிகள மட்டுந்தா கேக்குதுங்ளா தோழி நீங்க பேசுறது
ஆ கேட்டுக்கிட்டு தா இருக்கு
முன்னாடி காலத்துல ஆ சரிங்க தோழி முன்னாடி காலங்கள்ல வெறும் கோழிகளுக்கு மட்டும் தா ஆ செயற்கை மருந்து சேர்த்து அதாவது சீக்கிரமா ஆ பெருசாகணுன்னு பண்ணாங்க ஆனா இப்ப வர கால காலத்துல பாத்தீங்கன்னா ஆடு மாடு போட்டு
எருமை பால் கேக்குதுங்ளா இருக்கீங்ளா தோழி கேக்குதுங்ளா